ஹலோ சொல்லு
தடா
கடைக் போய்ட்ருகே
ஆ சாப்ட்டியா
ஆ இப்பதான் சாப்ட்ட கொன் நேர்த்துக்கு முன்னாடி
சேரி சேரி ன்ன திடீர்னு கடைக்கு போற
வீட்ல கறி கேட்டாங்க அனால கறி கடைக் போய்ட்டிருக்கே
ஓ செரி செரி அப்புறோ ஒய்ஃப்லா எப்டி இரு
எல்லா நல்லா இருக்காங்
ஆ வேலைக் கெளமியாச்சா
ம் ம் போய் இப்பதா உட்டு
சேரி செர் நீதான் விட்டுட்டு வரியா போய்ட்டு
ஆமாம்மா
ஆ அப்ப சமையல்லா காலேலே பண்ணி வஸ்ஸு
கால்லே பண்ணி வஸ்க்குவாங் அதெல்லா எந்த இஷு இல்ல
சரி இப்ப நல்லா சமைக்குறாங்ளா
இல்ல அவுங்க ஸ்டாடிங்கே நல்லாதா சமைக்கிறாங்க அதெல்லா எந்த இஷுவு கெட
சரி சரி நேத்து எதூ வண்டி எதோ மேல தள்ளி தன் சொன்னாங்க இப்ப பரவாலியா
இங்கதா மது போய்ட்டு வந்துர்ற கடைக்கிதா
ஆஸ் ஆஸ்பிட்டல் பேய்ட்டு வன்ட்டியா
இல்ல ஆஸ்குட்டல்லா போல அது என்னன்னா இது மேட மாரி கட்டியிருக்காங்க வண்டி உடுறதுக்கு அந்த எடத்துல அ வண்டி நேர்ம கட தள்ளிடுவே அன்னிக்கின் பாத்தீங்னா என்னாச்சு தெர்ல லைட்ல வெயில் கொஞ்சோ ஓவரா இருந்தனால கிரிக்கிக்கிச்சு லைட்டா மயோக்க வர மாரி ஆயிடுச்சு
சேரி சேரி
அதனால ஒரு நல்லா ஒரு மாரி கேராருக்கு அதனால அதுக்கப்புறோ வீட்டுக்கு வேல செய்யவ ந்தாங்க ஹலோ
ஆ கேக்குது கேக்குது
அ வீட்டுக்கு அளவு வேல செய்ய வந்தாங்க எலக்ட்ரிஷியன் அவங்கதா வந்து வண்டியே தூக்கி உட்டாங்க
அ
ஆ சொல்லுங்க ஹலோ அலோ ம் இருக்கீங்ளா லோ அக்கா அக்கா